ன்ன
ஆஹ் வணக்கம் சொல்லுங்க அடுத்து நீங்க என்ன சொல்றீங்க ஏ ஐ பத்தி பேசலா
ஏ ஐ யா ஆஹ் சொல்லுங்க இந்த ஆப்பே ஏ ஐக்கு ட்ரைனிங் தா பண்றாங்க
ஆஹ் ஆமா இப்ப நெறைய கம் பெனி ஏ ஐ ட்ரைனிங் இது கான்வர்சேஷனா வாய்ஸ் வாய்ஸ் ஓவரு அப்றோ வந்து வாய்ஸ் ஓவர் வாய்ஸ் ஓவர் ஆர்ட்டிஸ் அப்றோ நெறைய கம்பெனிகளுக்கு வந்து நெறைய வந்து இந்த ஒர்க் எல்லா குடுக்குறாங்க ஒர்க் ப்ரம் ஹோம் மாரி ஃப்ரீ லான்சர் க்கு ஹலோ
ஆமா ஆஹ் சொல்லுங்க
குடுக்குறாங்க அது வந்து நெறைய கம்பெனி குடுக்குறாங்க இப்ப வந்து வாய் ஆர்டிஸ்ட்கு குடுக்குறாங்க வாய்ஸ் ஆர்டிஸ்ட் மாரி குடுக்குறாங்க ஏ ஐ க்கு அப்பற வந்து கான்வர்சேஷனு பிரேசஸ் ரீடிங்கு ஸ்கிரிப்ட் ரீடிங் இது எல்லா எல்லாமே ஏ ஐ போடறது தா
அதுலா வாய்ஸ் பிரேக் ஆகுது ஏ
இல்ல உங்களோடது தம்பி வாய்ஸ் சு பிரேக்காது என்னது ஒய்ஃபை வந் அ என்னது ஒய் ஃபை வந்து ஒயர் இழுத்து பண்ணிருக்கல அந்த ஒய் ஃபைதா வாய்ஸ் பிரேக் ஆகாது
அதுதா என்
ஒய்டு ஒயடுக்
கடி ஆமா இப்போ கரெக்டா கேக்குதா
ஆ பேக்ரவுண்ட் வாய்ஸ் எதோ கேக்குதே ஆ கேக்குது கேக்குது பேசுங்க
அ சும்மா வாக்கிங போறே
அ பேக்ரவுண்ட் வாய்ஸ் இருக்க கூடாதே பேக்ரவுண்ட் நாய்ஸ் இரு ருக்க கூடாது ரிஜெக்ட் பண்ணிருவாங்க கேக்குது கேக்குது நீங் பேசுறது கேக் குது பேக்ரவுன்ட் நாய்ஸ் அதிகமா கேக் கேக்குதுன்னே
ஆஹ் பேக்ரவுண்ட நாய்ஸ் கேக்குதா எதுமே சத்தமே கேக்லியேங்க
அப்ப யாரோ ஒரு ஜென்ஸ் பேசுற சவுண்டு
ஆஹ் ஓகே ஓகே
உம்ஹ் சொல்லுங்க ஏஐ பத்தி பேசலா சொல்லுங்க ஆ ஏஐ வந்து அதா உம் ஆபரேட் பண்றது பத் து ஏஐ வ மக்கியமான தேவை ஆனா வந்து ஃபீச்சர்ல வந்து நெறைய வந்து இந்த சாப்ட்வேர் ஸ்கில்ஸ்சு அப் அப்புறோ வந்து உம் டேட்டா அனாலிஸ்சு லா ஒர்கு கோடிங் க்கு அந்த மாரி எல்லா எல்லாத்துக்குமே ஆ அதுக்கெல்லா எல்லாத்துக் உ ஏ கே வந்து இது பண்ண ட்ரை பண்ணி அது பண்ண போறாங்க உம் ஆமா
பருகில்லா கொஞ்சோ ஏஐ கன்பாம் இதுதா ஆகு
உம் ஆமா
பேரு வடிக்கு அது இப்பயே கொஞ்சோ அவுங்க வேல ஒர்க் பண்றவங்களா கொஞ்சோ அந்த ஏ ஐ பத்தி கொஞ்சோ லேர்ன் பண்ணாங்கனா அவுங்க தப்பிச்சுப்பாங்க
உம் ஆமா
ஜாப் ல இண்டு
ஆஹ்
இப்யே கொஞ்சோ படிக்கணு ல அதுக்கு
ஆஹ் ஏ ஐ ல வந்து கோடிங்லா தேவயில்ல அதாவே படிக்கலா ஆனா நல்லா கோர்ஸ் பண்றவங்கட்ட போய் படிக்கணு சும்மா அந்த ஏனா தானோனு படிச்சிட்டு வந்து கோர்ஸ்லா பண்றாங்க சரியா ட்ரைனிங் பண்ணாம பண்றாங்க இ எப்டின் தெரில எந்த அளவுக் கு ட்ரெயினிங் குடுப்பான் தெரியில இனிமேலு நல்ல ஒ ரு கம்பெனிய இல்ல ஏ ஐ ட்ரெயினிங் குடுக்குற நம்ம நல்ல கம்ப்பனிய பாத்து நம்ம ஜாய்ன் ஜாய்ன் பண்ணி அது கத்துக்கல்லா சென்ட்ருல அங்கெல்லா சொல்லி தராங்கல்ல ஒ அந்தளவுக் க்கு வந்து குவால்ட்டி இல்லாமத இருக்கு
என்ன ஃபாரின் போயிட்டா செம பெஸ்ட்டு இந்த ஐ டி டிபாட்மென் ப இது
அ அதா ஐடில தா சாவ்ட்வேர்ல வந்து எல்லா டைதா போதுல்ல டவுன் ஆக் போதுல்ல ஏஇ வந்து
ஏனா மோஸ்டா ஃபாரினோட கம்பெனிஸ் தா வந்து நம்ப ஒ வந்து இந்யன் பீப்புள் மோஸ்டா ஒர்க் பண்றாங்க மோஸ்ட்டா இப்போ அது தா மோடி சொன்னாரே இந்த மேரி யாரு வெளிநாட்டுக்கு போவாதீங்க அதுக் அப்பறமா அ யாரு நக லா வாங்காதீங்க அதுக்கு அப்றமா இந்த பெட்ரோல் டீசலுமே கபாத்துங்க ஏனா அதுலா நம்ப இப்ப நம்பளால தா அவனுங்க வளரே வளற்றானுங்க ஃபாரினர்ஸு
ம்
ஏனா நம்ப ஆளுங்க தா மொத்த பேருமே அங்க இருக்குறானுங் மோஸ்டா ஒரு தேட்டி பஸ்னேஜ் ஆஃப் ஹோட் ஃபாட்டி பஸ்னேஜி
எங்க ஹ்ஸ்பண்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரு வெளிநாட்ல வெளிநாட்ல இருந்தாங்க சாஃப்ட்வேர் இச்சினு அ வெளிநாட்டது பாரின்லல தா இருந்தாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ரா ஹஸ்பண்டு இப்பா இங்கதா இருக்காங்க ஈக்குல நாங்க
அதுதா எப்டியாருந்தாலு இப் போ அங்க அங்க ஒர்க் பண்றது அப்டியே இங்கேர்ந்து அந்த கம்பெனி ஒர்க் பண்றாங்க அவ்ளோதா
ஆமாந்தான
ஆமா இப்ப ஏ ஐ க்கு வந்து நறையா ட்ரைய்னிங் அப்பறொ வந்து ரோபோக்கு ட்ரைய்னி ங் எடுக்கல்லா நறைய ஜாப் இப்ப வந்துருக்குது ஆ இப்ப பாத்தீங்னா எனக் கூட ஒரு ஜாப் வந்த்ச்சு அ வீட் லேந்தே பாக்குற மாரி கேமரா வந்து த வீட்ல வீட்டு வேலையல்லா செய்யம் போதே கேமரா மாட்டிக்லா தலையில ஒரு பெல்ட்டு குட்த்ருவாங்க ஆ ஆ அதுக் கூட ம் ஞ அப்ளே பண்ணி இப்ப வந்த்ருக்கு எனக்கு பெல்ட்டு குட் த்ருவாங்க நம்ம ஃபோன் ருக்குல நம்ம ஃபோன வந்து கேமரா ஆன் பண்ணி மாட்டிக்கிறணு நம்ம ஒர் பண்ணம் போது ம் வீட்டுல வந்து துணி வாஷ் பண்றது கிட்சன் ல வேலை செய்யறது அப்புறம் செய் சிங்கில வந்து பாத்திரம்லாம் கழுவுறது அதெல்லாம் அப்லோட் அப்லோட் பண்ணிட்டே வந்தம்னா ஒரு நாளைக்கு மினிமம் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்குமாமா அந்த இது ஒர்க்லோட பொறுத்து த்து இருக்குது அந்த லோட பொறுத்து இருக்குது ஒன்னவருக்குன்னு இவ்வளவு ஒரு அமௌண்ட் ம் அது இப்ப ரொம்ப ஃபேமஸ் சைட்டு வந்திருக்கு இப்ப எனக்கு வந்து ஒன் மந்த்க்கு முன்னாடியே வந்துச்சு ம் அதுல அவ்ளக்கு ஆ இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆனா இப்ப பார்த்தா நிறைய அது வந்து இது இன்ஸ்டா அதுலெல்லாம் எல்லாத்துலயு இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வருது அந்த ஒர்க்கு வே இல்லத்தரசி இது எல்லாருமே இந்த மாரி மொபைல மாட்டி ரோபோக்கு ட்ரைனிங் குடுக்குறது அவங்களுக்கே அவங்களுக்கு லா ஆப்பு வச்சுக்குறாங்க அப்பறொ பாத்தீங்னா கட்டட வேல செய்றவங் கூட அத கூட ஃபோன மாட்டிய்ட்டு தலையில மாட்டிக்கிட்டு ம் தலையில கேமரா மாட்டி ட்டு இந்த மாரி ஒர்க்லாம் பண்றாங்லாமே இனிமேலு வந்து கட்டட வேல செய்ற கூட ரோபோ வந்துருமாமா
அதுதா இப்ப நம்ப ஃபோன் பேசற்தே இப்ப நம்பளேதா ஏ ஐ நம்ம வள் த்து வெக்கிறோ ஏன்னா நம்ப ஃபோன் பேஸ்றோ இது வச்சு ஒரு ஆப் ட்ரைனாவ்து
ம் ஆமா
அதுதா மோஸ்ட்டா நம்பதா வந்து ஏ ஐ வந்து ரொம்போ
நேத்து கூட ஒரு நியூஸ் பாத்தேன் நியூஸ் கூட ஒரு ஒரு நியூஸ் பாத்தேன் அதுல வந்து என்ன சொல்லி ட்டிர்ந்தாங்கன்னா ஆ ஒரு ஒரு வீடியோ காமிச்சாங்க அதுல என்ன ஒ ஆளுக வந்து கட்டட வேல செய்றாங் கட்டட வேல சிம்ட கொட்றாங்க செங்கல தூக்கி வச்சுக்குறாங்க எல்லா பேருமே தலையில இந்த நா சொன்னே ல ஒரு பெல்ட் போட் கய்யோ போன வந்து மாட்டிக்கிறாங்க வீடியோ மாட்டிட்டு ஆஹ் இப்ப வந்து மனுஷர வந்து இவுங்களே இந்த வேலைய செய்றதுக்கு இவுங்களே வந்து ஆ ஆப்பு வச்சுக்குறாங்க இவுங்கள
ஆஹ் இவங்களே இவங்க அம்மா இப்ப அதுக்குன்னு ஒரு ரோபோ வந்துச்சுனா அவ்வளோ
ஆஹ் அப்டின்ட்டு டிவில சொல்லீட்டிருந்தாங்க அவ்ங்க என்ன நெனைக்கிறாங்க இப்பதிக்கு நம்மளுக்கு போதும் இப்பதிக்கு நம்மளுக்கு அமௌண்ட் வந்தா இல்ல இப்பதிக்கு நம்மளுக்கு இந்த அமௌண்ட் போது சொல்ட்டு அந்த வேலைய செஞ் வேலயு செஞ்சுட்டு இன்னொரு அமௌண்ட் கெடைக்குதே சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இத பண்ணிக்லா பண்றாங்க
ஆமா அப்போ அப்ப இந்த மாரிலா ரோபோல்லா வந்தா இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட் அதிகமாயிடு இப்ப எதாச்சு அந்த ரோபோல எதாச்சு இ ஷ்யூ வந்ததுனா இப்ப இவ்ங்க எதாச்சு இது பண்ணுவாங்ள
ஆ ஆமா
அது ஃபிசிக்கல் ஒர்க் தானே
ஆமா ஆமா
இப்படி இருந்தாலு ஃபிசிக்கல் ஒர்க் மட்டும் செத்தே போறது ஆனா அதுக்கும் ஒரு ரோபோ வந்துச் சுனா நெனச்சு பாருங்களே இப்ப அந்த ஃபிசிக்கல் ஒர்க்கு பண்ற துக்கும் அதுக்கு ஒரு ரோபோ
அதா கட்டட வேல செய்றக்கல்லா ரோபோ வரப்போதாமா வேகமா காமிச்சுட்ருந்தாங்க அதுதா ட்ரைனிங் நேத்து வந்து ம் இதுல கூட போட்ருந்தாங்க என்னடா இந்த வெல இந்த இது நம்மளுக்கு இப்ப எல்லாத்துக்மே வந்த்ரு வீட்டு வேல செய்றக் கூட வீட்டுல இப்ப வந்து எல வீட்டு வேலலா செய்ற ஒர்க்கே போய் எக்ஸாம்ல கே செரி இப்ப இந்த வேலயெல்லா பண்ணி முடிச் ட்டு இப்ப நம்ம வீட்ல எதா ஒரு வேல பாப்போம்ல லேடிஸ் வந்து பாத்ரங் கழுவ்றது இ அ அதுக் கூட ம் ஆ ந்து கேமரா மாட்டியிட்டு அதக் கூட அப்லோட் பண்ணோம்னா காஸ் கெடைக்கு அதனால சரி வேலையும் பாத்துட்டு காசு கெடைக்கிதுன்ட்டு அது மாரி நறைய பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாமா லேடி
ம் ம் ம் ம்
அது பெருமையா ஒரு கம்மு தினத்தந்தி சொல்லியிட்ருந்தாங்க பாத்தீங்களா இருவத்தஞ்சு வைசு ஒரு ஒரு பெண் வந்து வீ அ சன் டீல ஏதோ டீல கா ம் இருவத்தஞ்சு வயது பெண் வந்து சாதனை படை க்கிறாங்க
அதா இப்போ ஸ்டாட்டிங்ல இன்ட்ரோடக்ஷன் போடுவாங் மேரி ரோபோ கண்டுப்புடிச்சாங்க இந்த மேரி பண்ணாங்க அது ஒர் பெரிய
ம் ம் ப்ரேக் ஆவுது வாய்சு ம்
ப்ரேக்கா இப்போ
ம் இப்ப கேக்குது
சிக்னல் கொஞ்சொ கொஞ்சொ கட்டாய் கட்டாயி வருது இப்ப நல்லாக் கேக்குதா
ம் இப்ப கேக்குது எங்ளுது வந்து சிம்மு கட் ஆகாது ஏன்னா நா வேற கம்பெனிலா ஒர்க் பண்றனால அந்த ஆப் வந்து வச்சு அந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகாது ஒயர்டு கனெக்ஷன் எடுத்தாதா ஒர்க் ஆகு அதுக் காண்டி அந்த கனெக்ஷன் எடுத்துருக்கே
அ அ அ ஓகே
வாய்சேட்டிஸ் காண்வர்சேஷன் அந்த மேரி ஒர்க்குலா பண்ணிகிட்ருக்கே
இப்ப நம்ப கன்பார்ம் ஏஜ் ஜென்ரேஷன் உக்குள்ள என்ட்ரி ஆக போறோ ஏஜ ஏஐ ஜனரேஷன் குள்ள என்ட்ரி ஆயிடு இப்ப நம்ப அதுக் ஏத்தா மேரி நம்ப் போ இப்ப வர போற ஜென்ரேஷனு அந்த மேரி ஆயிடுவாங்க இப் நம்புளு அத பத்திலன்
ஆனா ஒவ்வொருவருக்கு வந்து ஆனா மேக் ஆனா ஒவ்வொரு ஒர்க்கு வந்து ஏயி எல்லா பண்ண முடியாதுல்ல இப்ப வந்து இன்ஜினியரிங்ல வந்து எலட்ரிக் உ முடிச்சவுங்களா ஓர்க் பண்றாங்கல்ல ம் அந்த மேரி ஒருக்லா ஏஏ பண்ண முடியாதுல
அதுதா நீங்க சொல்றீங்களா இந்த மேரி ரோப்
எல்லா வேலையு ஏ ஐ பண்ண முடியாது ஆஹ் மனுஷறா செய்யக்கூடாத வேலை தனியா இருக்குது இன்ஜினியரிங்லயே அந்த எலக்ட் அ ஏ சி எடுறாங்களல்ல ஏ சி எலக் எலக்ட்ரானிக்ஸ் அந்த பிழைக்கிறவங்க அந்ததுக்கு எப்பவுமே வேல்யூ இருக்குதே அந்த மாி கோ செரின்ட்டு படிச்சிக்கலா அதுக்கெல்லா எப்பயுமே வேல்யூருக்கு
அவுங் அவுங்கெல்லா எவ்ளோவு கஷ்டப்பட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்ருக்குன்னா ஒரு முப்பது நாற்பது மாடி மேல ஏறி ஏசி மெக்கானிக் இது பண்றாங்கன்னா எவ்ளோவு கஷ்டோது
மெக்கானிக்க சொல்லாத பி இல வந்து ஏ எலக்ட்ரானிக்ஸ் எட்டு படிக்கிறாங்கல்ல அது சொல்றே
உம்
ம்
ஓகே ஓகே புரியுது இப்போ நெக்ஸ்ட் உங்க ஃப்ரெண்டு் வேர வருன்னு சொன்னாரு ஃபோன் பண்றேன்னு சொன்னாரு
ஆஹ் செரி நன்றி ஆஹ் நன்றி வணக்கம் ஆஹ
ஹலோ